ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க வணக்கம் அப்றோ உங்க ஊர் ஸ்பெஷல்லா கொஞ்ச சொல்லுங்ளே
அப்டிங்ளா எங்க ஊர்ல பாத்திங்கன்னா பிரியாணி அப்பறமா ஆ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லா ரொம்ப ஃபேமஸ்ஸு
பிரியாணி என்ன பிரியாணி ஃபேமஸ்ஸு
இங்க பிரியாணினாலே ஃபேமஸ் தோழி இங்க பீஃப் பிரியாணி இருக்கட்டு சிக்கனு மட் டன்னு எல்லாமே இங்க பிரியாணினாலே ஃபேமஸ்ஸு நீங்க வெறு அந்த இது வரு இல்லையா மீன்மே க்கரு அது போட்டு பிரிஞ்சி மாதிரி பண்ணா கூட இங்க வாங்கி சாப்டுட்டு போவாங்க இங்க ரொம்ப சீப்பாவே இந்த பிரிஞ்சி எல்லா பாத்திங்கன்னா முப்பது ரூபாக்கே கெடைக்குது
ஆ பிரிஞ்சின்னா என்ன
அந்த வெஜிடபிள் பிரியாணி மா ரி சொல்லுவாங்க ஆ கறி க்கு பதில்லா இந்த மீன் மேக்கர் போட்டு செய்வாங்க
ஆமா மீன் மேக்கர் தெரியு எனக்கு
ஆமா அது போட்டு செய்வாங்க கொஞ்ச ருசி நல்லாருக்கு அப்டின்ட்டு அந்த மாரி குடுத்தா கூட சாப்பிடுவாங்கன்ற அவ்வளவா அது ஓரளவுக்குதா இருக்கு ருசி பிரியாணி மாதிரி இரு க்காது ஆனாலு அது குடுத்தா கூட சாப்பிடுவாங்க பிரியாணி சொல்லி குடுத்தா ஏமாத்தி அது கூட சாப்பிடுவாங்க இங்க பிரியாணி அவ்ளோ ஃபேமஸ்ஸு அப்பறமா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ட்டு இருக்கு நிறைய இப்போ இந்த கிரில்லு அஹ் தந்தூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஷவர்மாலாம் வந்தது ரொம்பவே சும்மா அ யோசிக்கும் போதெல்லா போய் வாங்கி சாப்புட்றாங்க இப்போல்லா
ஆமா அது வேணா கரெக்ட்டு தா நீங்க சொல்றது
ப அதிகமா பாத்தீங்கனா பசங்கல்லா பாத்தீங்கனா வீட்ல சாப்டவே விட்டுட் ட்டாங்கபோல அதிகபட்சோ நீங்க அந்த கடையிலே தா பாக்லா ஃபாஸ்ட் ஃபுட் கடைல அங்க ஒரு சந்துல பாத்தீங்கன்னா இங்க ம் எங்க வீட்டாண்ட சைட்ல ஒரு சந்து ஃபுல்லாவே இந்த பீஃப் தா வச்சிருப்பாங்க
ம்
எல்லாவே பாத்தீங்கன்னா பசங்க அந்த பீஃப் சூப்பு பீஃப் இந்த சுக்கா தவாக்கறி அப்புறமா என்னென்னவ ரோல்லு அப்படின்ட்டு என்னென்னவோ விகை வகையா செய்யறாங்க அந்த ஒரு பீப்லயே அது பாத்தீங்கன்னா என்னவோ சாப்டாத மாதிரி வந்து எப்பவுமே அங்க ஒரே கூட்டமாவே இருக்கூ ஒரு எப்பாவ்து சனி ஞாயிறு அந்த மாரி இல்லாம எப்போ போனீங்கனா கூட அந்த சந்து கூட் ட்டமாவே இருக்கூ அங்க இந்த சந்து ஃபுல்லாவே அதே கடதா இருக்கு எல்லாரூ மாத்தி மாத்தி ஒர் ஒரு பேர் வச்சு ஏர்க்காங்க ஆனாலு பாத்தீங் இல்ல அவ்ளோ அது அங்க பாத்தீங்கன்னா அவ்ளோ கூட்டோ அந்த அந்த அந்த கறிக்கு அந்த இடியாப்பம்க்கு அந்த ரோட்ட பட்டுக்கு
எல்லா அதோட ஸ்மெல்லுக்கு தாங்க போவாங்க அங்க செய்ய செய்ய எல்லாத்துக்கும் ஸ்மெல்லு வரும்ல அந்த அரோமா மாரி நம்ப செய்யும்போது ஒரு ஸ் து ஒரு வாசன வருமுல அந்த வாசனதிக்கு தா போவாங்க
ஆமா கரக்ட்டா சொன்னீங்க நீங்க ஆனாலு அது சாப்புடும்போது நல்லாவே இருக்கு தோழி அது ந நீங்க சாப் விட்டு பாத்தா தா தெரியு அது நல்லாவே செய்றாங்க அவுங்க அது நான் என்ன சேர்க்கறாங்கன்னு நமக்கு தெரில ஆனா சாப்படும் போது ருசி நல்லாவே இருக்கு க்கு
ஓ ஓ சேரி சேரிங் நா மேக்ஸிமம் இந்தக் கடையில நாங்க இங்க ஈரோடுங்க
அப்டிங்களா
ஆ நீங்க
செரி செரி
நீங்க என்ன ஊரு
சென்னைங்களா செரி செரி இங்க இங்க மஞ்சள் மாநகரங்க இது இங்க வந்து ஜவுளி இங்க தா அதெல்லா தா ஸ்பெஷலு
அப்டி
சந்த போடுவாங்க அதெல்லா ஸ்பெஷல் தா இங்க அதுக்கப்புற பாத்துட்டீங்கனா இங்க நாங்க இங் இங்கியு எல்லா பக்கோ கடையில்லா இருக்குது நாங்க கடையில வாங்கி அவ்ளுக்கா சாப்ட மாட்டோ
செரி செரி
ஆ
எங்க கடையிலயே வாங்கி சாப்படுறாங்க அதிக இவ பேரு
இல்ல இல்லைங்க இல்ல ஆமா நம்ம கொஞ்சோ டைம் ஸ்பெண்ட் எனக்கு அந்த வெளியில வாங் வாங்கி சாப்புறதுல கொஞ்சோ அவங்க எப்டி செய்வாங்கன் தெரியாது தெரியாது கொஞ்சோ நல் நம்ம தெரிஞ்ச ஹோட்டலா இருந்தா நம்ம வாங்கி சாப்ட்டுக்குவோ நானு நம்ப ரெகுலரா போறோ எப்டின் தெரிஞ்சிருச்சுனா நா வாங்கி சாப்டுவ தெரியாத ஹோட்டல்ல கொஞ் ச நா போய் சாப்புட மாட்டேங்க எனக்கு அது சாப்புட்றக்கு எனக்கு
தோழி நம்மளிட்ட இருக்கோ எப்டி சமைக்குறாங்க எப்டி அத கழுவுறாங்க சுத்தமா கழுவுறாங்களா இல்லயா அப்டின்ட்டு நம்மளுக்கு அந்த டவுட் இருக்கம்போது நம்ம அதுனால
ஒம்பர்
ம்
நான்வெஜ் வந்து மேக்சிமம் வந்து வெளில சாப்பிட மாட்டோ நாங்க
அப்டிங்ளா
ல தா ஆமா சில்லி சிக்கன் போடுறதா இருந்தாலு ஒரு நூறு ரூவாய்க்கு வாங்கிட்டு வர சொல்லிருவே சிக்கன வாங்கிட்டு வர சொல்லிட்டு வீட்லியே அ பவுட்ரு இருக்கு அதைவே மெளகாத்தூளு கொஞ்சோ கான்ஃபிளாரு இதெல்லா போட்டு வீட்லேயே மழ செஞ்சுருவோ கொழந்தைங்களுக் குடுக்கும்போது வெளியிலயு கொஞ்சோ காரமாருக்கு எலுமிச்சம்பழொ அதெல்லா போடுவாங்க. எனக்கு அதெல்லா போட்டா புடிக்காது வீட்டுல கொஞ்சோ கார கம்மியா கொழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்துடுவே
அதுவு இல்லாம நூரூவாய்க்கு வெளில வாங்கனா கம்மியா தானே இருக்
ஐயோ ஆமா தோழி ரொம்பவே கம்மி
ஆமா நீங்க அதே நூரூவாய்க்கு கடைல சிக்கன் எடுத்து வீட்டுல செஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சோ எல்லாரு கொஞ்சோ நல்லா சாப்புல்லா
ஆமா கரெக்ட்தா நீங்க சொல்றது நா நேத்து கூட எங்க அம்மா பாத்தீங்கன்னா எ சிக்கன் வீட்டுல பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்தா ஆனா நேத்து எங்க அம்மா கு திடீர்னு என்னா தெர்ல ஆச வந்துச்சு சிக்கன் வேணுனு சிக்கன் இல்ல செரி என் கணவர் கிட் ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி சாப்ட்டே பாத்தீங்கன்னா நூறு கிராம்மு க்காந்துச்சு தோழி அது
ஆ
போட்ட மாதிரியே இல்ல
ஆமாங்க அது அப்புடி அதுவும் இல்லாம எலும்பு போட்டு தந்துருவாங்க
ஐயோ ஆமா தோழி ஆமா அ கரெக்ட்டா சொன்னீங்க எலும்பாவே க்கு அதுல இந்த கான்ஃப்ளவர் ஆட்டா எல்லா இருக்கு
ஆமா அதுலா நெறையா போ
ம் நீங்க சாப்ட்டீங்களா?
இல்லத்தோழி இனிமேதா சாப்புன்னு நீங்க சாப்ட்டீங்களா?
இல்ல நானு நான்தா காலையில சாப்ட்டே மதியொ இன்னு நா சாப்புல்ல லன்ச் இனிமேதா சாப்புன்னு எங்க பா வறதுக்கு மூணு மணி ஆய்
ஆ செரி ம் அவங்க கூட சேத்து சாப்ட்டிருப்பீங்களா
இல்லெல்ல எ கொஞ்சொ காலைல லேட்டாதா சாப்ட்டோ அதனால பசி இல்ல அவ்ளாக்கா
அப்டிங்களா அப்ப நம்மளுக்கு காலை உணவு நம்ம லேட்டா எடுக்கொம் போது நம்மளுக்கு மதியான கொஞ்சொ சீக்கிரமா பசி எடுக்காது
பசி எடுக்காது ஆம் இல்ல எடையில வேற ஒரு டீ குடிச்சிட்டே நானு வச்சு
அப்டிங்களா அயோ டீ சாப்ட்
நீ தூங்கும் போ அதனால அது கொஞ்சோ டீ குடிச்சதுனால பசி எடுக்கல
ஓ அப்படிங்களா செரி செரி இப்போ பசங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க தனியா ஒங்க ரெண்டு பேர் தனியா உக்காந்து சாப்ட்டுப்பாங்களா? இல்ல நீங்கதா ஊட்டி விட்ணுமா
நாந்தாங்க ஊட்டி வுட்ணு பையனுக் கு நா ஊட்டிவுடுவே புள்ள அவளே சாப்ட்டுக்குவா
பாத்தீங்களா நீங்க பு புள்ள புள்ள சாப்ட்டுக்கறா உங் க பைய நீங்க ஊட்ட
பெரியவ அவதா அவ குடும்மா நானே சாப்ட்டுக்குறேன்னு வாங்கி சாப்ட்டுக்குவா அவ அதெல்லா பாக்க மாட்டா அவ ஊட்டு விட்ணுனு சொன்னாலு அம்மா தம்பிக்கு ஊட்டு வுட்டு எனக்கு ஊட்டு வுடுனுதா சொல்லுவா அவ அந் த மாரி பண்ணமாட்ட ஆவா ஆனா அத வெளிய காட்டிக்க மாட்டா
அப்டி
ஆமா அவளுக்கு அதா நா சொன்னேனில்ல ஏழு வருஷோ கழிச்சுதா பொறந் தா அதனால அவ செரிமா நீ தம்பிப்பாரு அவ எப்ப பொறந்தாலோ அப்பொலந்து அவளே சாப்ட ஆரம்பிச்ட்டா
நல்லது நல்ல து ஆனா அப்போ உங்களுக்கு அவங்களே சாப்புடு கத்து அது நல்லதுதா அவங்க கை யால சாப்ட்றது
ஆமாங்க அவங்க கைல தா இவனையு அப்டிதா ஒவ்வொரு டைம் பண்ணிருவே நானு ஏதாவது வன்ட்டான் இப்ப ஸ்கூலுக்குல்லா போய் சாப்புட்ணும் இல்ல அதனால கொஞ்சொ கொஞ்சொ தட்டுல அவனுக்கு நானே போட்டு குடுத்துருவே அவனே சாப்ட்டுக்குவா தோச அதெல்லா பிச்சி போட்டுட்டேன்னா அவனே சாப்ட்டுக்குவா அப்றோ சாப்பாடுல்லா நல்லா பெனஞ்சி இந்த கருவேப்த்தல மொளகா இதெல்லா எடுத் து குடுத்துறுணு குடுத்துட்டீங்கன்னா அவனே கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சமா தா போடுவே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தா போடுவே அவனே கைலல் கைலதா சாப்பிட சொல்லுவே ஸ்பூன்ல சாப்பிட சொல்ல மாட்டே
அப்டீங்குளா நல்லது ம் கைல சாப்ட்றது நல்லதுதா
அதா இல்ல இல்ல எனக்கு கையில பா போ ஆமா பொண்ணு அப்டிதா பண்ணுவா அவங்க ஸ்கூல்ல ஸ்பூன் கம்பல்சரி கொண்டு வர சொல்லுவாங்க ஆனா ஸ்பூன் கொண்டு போனாலு ரெண்டு பேரு கையில தா சாப்டுவாங்க
நல்லதுதா கையில சாப்புடுறது நல்ல பழக்கோந்தா அதுதா நல்லா ஒடம்புக்கு ஒட்டுன்னு சொல்லுவாங்க உங்க
ஏங்க எங்க இதுக்கே திட்றாங்க எங்க அம்மால்லா பாத்தீங்கின் எங் க அம்மால்லா பாத்தீங்கன்னா இப்போ கொழந்தைங்கள ஹெல்த்தியாவே வளக்க மாட்டேங்கிறேன் சொல்லி திட்றாங்க
ஐயோ என்ன பண்றதுங்க சொல்றவங்க சொல்லிட்டே இருப் பாங்க நம்ம நம்மளோட எஃபெக்ட் நம் ம எடுத்துட்டு தா இருக்கோ
ஆமா போட்டுட்டுதா இருக்கோ ம்
எல்லா ஊட்றது அவளுக்கு ரொம்
நீங்க இப்ப இருந்தே கொழந்தைக்கு நல்ல ஹெல் சொல்லுங்க
அவ பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குறா இந்த ஆப்பிளு அப்புறோ அந்த த்ராட்சை இந்த பப்பாளி பழோ இந்த மாரி உணவுகள் நல்லா விரும்பியே சாப்புட்றா சாப்பாடேச்
செரி குடுங்க அதெல்லா சாப்ட்டாலே குடுங்க அதெல்லா பப்பாளி பழம்னா சாப்ட்டா கொடுங்க பப்பாளி பழம் நல்லதுதா நம்ம நாட்டுப்பழங்கள் நெறைய குடுத்தீங்கன்னாவே நல்லது குழந்தைங்களுக்
ம் ஆமா ஆனா அது என்ன அப்டின்னா அ எ பொண்ணு வெறுவுமே ஃப்ரூட்டே சாப் புட்றது இருந்துச்சுன்னா அது எப்டி சொல்லுங்க மூணு டைமூ ஃப்ரூட்டே சாப்புட்றே சொல்லுது
அதா அதா இருங்க ஒரு நிமிஷோ ஹலோ
கேக்குதுங்களா தோ
ஹலோ